இப்ப நா அத சொல்றே எ பையனுங்க ரெண்டு பசங்கள்ட அதேதாங்க எனக்கு என்னோட எண்ண என்னன்னா ஆம்பள பசங்களா இருக்கட்டு பொட்ட பசங்களா இருக்கட்டு அவங்கவுங்க வேலைய வந்து அவுங்க தெரிஞ்சுக்கனுன்றது நானு அந்த கருத் துலந்து பா மாறே பட மாட்ட அது என்ன சுச் சுவேஷனா இருந்தாலு ஒரு கலெக்ட்ரா இருக்கட்டு ஒரு டாக்ட்ரா இருக்கட்டு ஏ சி எம் ஏ கூட இருக்கட்டு அவரோட வேலைய வந்து அவர் செஞ்சுக்கனுன்ற தா என்னோட இது செய்ட்டு ஒரு வேல வச்சு கூட செய்ட்டு வேணான் சொல்ல எங்க வீட்ல இருக்க ரெண்டு வளர்ப்பு பாருங்க என்னோட வளர்ப்பு வந்து ஆம்பள பசங்களா இப்டிதா இருக்கு ட்ரெஸ் அங்க போட்டாங்கனா அத மடிச்சு வச்சுர்னு எனக்கு சேர் நா சே அத சுச் சுவேஷன் அதா பசங்க படிச்சுட்டே இருக்குறாங்கனா நம்ம செஞ்சுக்கலா தப்புல்ல இப்ப சும்மாதா இருக்குறாங்க கால்லெந்தே ஃப்ரீ ஃபயர் விளாண்ட்னு ஒக்காந்துக்குதுங்க ரெண்டு நா வந்து தல வலி க்கு வந்து நேத்து அந்த ஆட்டுக்கறி சா ப்ட்டு செட் ஆவுல எனக்கு அது ஒருமாரி ஃபீவரா இரு க்கு ஜொர இருக்கு வாமிட் வர மார்ருக்கு தைல தேச்சிடே இருக்குறே தூக்கமு வர மாட்டெக்குது ஒரு மாதிரிக்கிது எனக்கு எனக்கு சுகர் கம்ப்ளை இருக்கிறதுனால இந்தஆம்பள பசங்க ரெண் பெரும ஃப்ரீஃபயர் மட்டுதா வில்லே யா செல்ல ஒருத்த அவர் செல் ஒருத்த ச்சு விளையாண்டுக்கறாங்க என்னம்மா ஏ இப்டிபடுத்துட்டு இருக்க உனக்கு என்ன ஆச்சு உடம்புக்கு எதுன ஆச்சா எதனா ஹெல்ப் வேணுமா நா பெருக்கட்டுமா சம்பா கழுவ எதுவுமே இல்லங்க நாலு மணி வரயு ஸ் செய்ய முடியல சாப்பாடு ஒன்ற மணிக் தா எழுந்து சாப் சாப்பாடு செஞ்சு குடுத்துட்டே நானு ஒண்ட்ர மணி சாப்பிட்டானுங்க அவங்க அப்பா ஃபோன்பண்ணி சாப்பிட்டீங்களான்னு கேக்கு போது என்ன சொல்றாங்க பா அவங்க தூங்கினேக்கறாங்கப்பா இத்னிகு நா படுக்க கூட இல்ல ஒரு வேலயு செய்யலப்பா ஒரு வேலயு செய்யல சாப்பாடு எதுமேஸ் நா என்ன பா சாப்பிட்டோ வீடியோலோட அப்டியே புரூப் காட்றாங்க சாமான கூட கழுவாத படுத்துனுக்குராங்கன்டுஇதுக்கு என்ன சொல்லுவீங்க
தப்புங்க நீங்க வந்துட்டு பசங்கள வேல வச்சு பழகல
ஆ அப்போ அ அதுக்கு இதுல நா ஏ சொல்ல வரேன்னா நா வந்து இப்ப சாப்பிட்ட தட்டு எதுன சிங்க்கல போடுறது வந்து தப்பு கிடையாது ஒண்ணு கழுவியே வைக்கணு அதுதா வந்து ஒரு நல்ல ஹேபட்டு் இவனுங்க வந்து என்ன பண்னாங்க சாப்பிட்ட தட்ட அங்கே பங்கன் எனக் அது பிடிக்காத ஒரு விஷயோ அது கை கழுவிட்டு அங்கேயே வைக்ககூடாது எனக்கு ஆ அங்கே வப் வச்சுட்டு போவாங்க இப்ப திட்டி திட்டி தா வந்து அந்த சிங்கலனா போடுறாங்க எனக்கு அது அதாது ஒரு நாள வச்சுட்டு நா வந்து எனக்கு கொஞ்ச ஒர்க் இருந்துச்சுனு எழுத போயிட்டேங்க ஒரு பத்து மணி இருக்கு தோச சு ட்டு குடுத்துட்டு சாப்பிட்டு வந்ட்டாங்க பசங்க அங்கே வச்சுட்டாங்க தட்டுனா கொஞ்ச கத்தனே எடுத்து போடுங்கன்ட்டு உடனே எங்க வீட்டுக்காரரு வராரு ஸ்பீடாக என்னோ பெருசா நாட்ட திருத்துற மாதரி இந்தா பாருங்க நீ எதுக்குஇருக்க ப்போ உ நீ வந்து எ பசங்க என்ன பண்றுங்களோ அத வந்து செய்றதுக்கு தாஇருக்கர நீ அவனுங்களுக்கு நீ பணிவட செய்ரதுக்குதா நீ இருக்கர அவனுங்க எடுத்து போறதுகுலா ஆள் கிடையாது அந்த தட்ட அங்கே வைடா ஏ நீ எடு
ம்
தெரியதுங்களா அப்ப அந்த பசங்க என்ன பண்ணுது அடுத்த நாளே அப்ப நம்ம எடுக்க கூடாது அது அந்த அந்த திமிரலே வளருதுங்க புரியுதா அதே திமிரல வளரு எனக்கு நஜமாவ என் பசங்களோட வளர்ப்பு வந்து சுத்தமா புடிக்கலங்க
இல்லைங்க இதுவே எங்க வீட்டுக்காரும் பண்ணாரு நீ போய் அதைச் செய்யி தட் ட்டு அதை விட உனக்கு என்ன வேல என்ன இங்க பாரு உன் தட்டி இனிமேல் நீ தா எடுக்கப் போற உனக்கு எடுக்கறதுனாலதா அந்த பிரச்சன நீய எடுத்து பழகுன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாட இப்பா அவங்களே போட்டு வந்து சாப்பிட பழகிட் விட்டனா எங்க வீட்டுக்காரா இருக்கட்டு பசங்களா இருக்கட்டு அவங்க தட்ட இப்ப வரைக்கு சாப்பிட்ட எடுத் திருப்பி அவங்களு சிங்கில போடணு ஆனா கழுவ மாட்டாங்க இருந்தாலு சிங்க்கில போட்டுருவாங்க அதே மாதிரி என் பைய அதாவது ரொம்ப உடம்பு முடியல ப அம்மா இன்னக்கு சமைக்கல சேரி விடுமா நா வெளியே சாப் விட்டுற அப்படின் சொல்ட்டு போயிவா போய் எங்கயவது சாப்பிட்டுட்டு உனக்கு எதன வேணுமான்னு போன் பண்ணி கேட் ப்பா
ம் அது பரவலங்க ஏ பிள்ளைங்க அப்படி கிடையா சம் பக்க சுயநலவாதி ங்க நல்லா சாப்பிடுவானுங்க எது பெரியவ இருக்கா சின்னப் ப்ப ஏனா கூட மா செ சாப்பிறியாமா எத்துனு வருட்டுமாம்மா கேப்பா என்னிக்கின்னா பெரியவ இருக்கா பாருங்க அவ மட்டு சாப்புடுவாங்க எதுனா வாயிண்டு வந்தா கூட அவ ரூமுக்கு எடுத்துட்டு போயிட்டு அமைதியா உட்காந்து சாப்புடுவா
இந்த ஏ பையே எது வாங்கிட்டு வந்தாலு எனக்கு குடுத்துட்டுதான்ப்பா சாப்புடுவா இன்னொரு விஷயோ வீட்ல ஏதாவது பொருள் இருந்தா மேகி நூடூல்ஸ் செய்வா ஆ சாதா வடிப் பா அந்த வடிச்ச சாதோ இருந் துனா எடுத்து ஏதாவது ஒன்னு பண்ணி ஃப்ரை பண்ணுவா என்ன காய் இருக்கோ அத போட்டு ஃப்ரை பண்ணிடுவா மக்ருனி செய்வா அப்புறோ தோச ஊத் துவா சப்பாத்தி தக்காளி சட்னி இது எல்லாமே அவுனுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லா போட்டுட்டு வீட்ல சமைக்க கத் த்துக்கனா
பரவாயில்லங்க சின்ன சின்ன வேலனா கூடோ ஆம்பள ஆம்பள பச பசங்க வந்து செல்ஃபா இருக்கணுங்க எப்பமே நெஜமா ஆ ஒ நா ஒரு யூடியூப்ல பாத்தே ஒரு பெருமைக்காகல சொல்லங்க நெஜமா அந்த பையே அவ்ளோ நீட்டா இருக்கு அந்த வீடு அவனே ஆப் பீஸ்வுட்டுவரா அவனே செய்றா அந்த கிச்சன கிளீன் பண் ட்டாராஸ் சமைக்கிறா ஆ அவனோட துணிய அவனே தொவச்சிக்கிறா இததா ஒரு ஆம்பள பசங்க இண்டறது எனக்கு அந்த மாரி வளருதா ரொம்ப புடிக்கு நா கோட்டர்ஸ்ல வருபோது த எங் ஆப்போசிட் வீட்ல வந்து ஒரு நாலு ஆம்பள பசங் ஒருத்தர் பெருக்குவாரு ஒருத்தர் சாமான் கழுவுவாரு ஒருத்தர் ஆ அம்மில அரச்சி அவுங் அம்மா வரதுக்குள்ள அந்த கொழம்பு செஞ்சிறுவாரு கொழம்பு வந்து பொம்பளைங்க கூட கேட்டாங்க அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு அந்த கொழம்பு அ அப்புடி லா பாத்துட்டு இந்த மாரி வளர்ப்பு வந்து எனக்கு ஒரு துளி கூட புடிக்கலங்க எனக்கு டென்ஷன் தா ஆவுது வீட்லருந் ந்தாவே யார்னா இல்லன்னா கூட சந்தோஷ மாக்குது நானே மெதுவா செஞ்சுக்கிறே எல்லா வேலையு வேலன்றது எனக்கு பெரிய விஷ்யமே இல்லங்க எவ்ளோனா செஞ்சுலா பொம்பளைங்களுக்கு வந்து வேலன்றது பெரிய விஷ்யமே கெடையாது செஞ்சிருவாங்க ஆனா இந்த மாரி பண்ணும்மோதுதா வந்து இதுங்கக்கெல்லா நம்ம ஏ செய்னுன்ற மார் டென்ஷன் ஆயிடுது ஆனா மனசாட்சியே இல்லங்க ஆ எனக்கு அதுதாங்க புடிக்கல மனசாட்சியே இல்லாத பசங்களா இக்கது ஏ ஹஸ்பண்ட் அதுக்கு மேலே சூப்பர்
இப்பையு நா ஒரே வார்த்த சொல்லுவே ஹாஸ்டலுக் போயிட்டு அம்மா நா ஒரு வாரொ வந்து வீட்ல துணி தொவச்சிக்கிட்டுமா இல்லப்பா நா சோப்பு வாங்கி குட்த்துருக்கே நீ அங்கயே தொவச்சுக்கோ
தொவச்சு போட்டுக்க ஆமா ஐயோ நீங்க இப்ப ஹாஸ்டல்னோன சொல்றே ஆ ஹாஸ்டல்ல இ ன்னோன்னு ஒன்னு கேளுங்க என்ன நடந்துச்சு அத விடவு அநியாயொ நடந்துச்சு நீட்டு கோச்சிங்க்கு சேத்து விட்டாங்கங்க எங்க வீட்ல தர்பூர்ல வந்து இது மார் சேத்து ட்டு வந்தே
ம்
ட்ரெஸ்ஸு வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு முற நா போயிட்டு அந்த டிரெஸ்ஸ வந்து த எடுத்துட்டு வந்துர்னு தோச்சு எட்த்துன்னு போனு நானு
ம்
ரெண் நாளைக்கு ஒரு முற நா போயிட்டு பாத்துன்னேவு பாத் துன்னேக்கனு அவன அவ என்னா பண்றா ஏது பண்றா சாப்டானா அவ துணி தொ அதா து அங்க இருக்குற பசங்க எல்லாமே அவுங்கவுங்க துணி தோச்சுக்கிறாங்க அவுங்ளேதா ஓகேங்ளா இது மட்டு இத்தனக்கி இத விட கோட்டீஸ்வரம் லட்சாத்திபதி பசங்க கிட்ட கூட படிக்குதுங்காங்க அழகா வந்த அதுக்குத்தான் தோச்சுக்குதுங்க அவங்களே பண்ணிக்கிறாங்க அவங்கள எங்க வீட்டல இருகுறது தான் சரியில்லை எங்க வீட்டுக்கார தான் சரி கிடையாது பசங்க என்னாவது பண்றாங்க தோச்சுக்கணும் துணிய வந்து அவனுக்கு இன்னைக்கு வர என் பெரியப்பையனுக்கு எப்படி ஊற வைக்கிறது கூட தெரியாது எப்படி ஊற வைக்கிறதுன்னு கூட குளிச்ச ஜட்டிய கூட அங்கே கழட்டி போட்டு போட்டு வருவான் அஹ் போங்க ஆம்பளை பசங்களாம் அப்படி வளரக்கூடாதுங்க ஏதாவது சொல்றேன்ங்க ரொம்ப எனக்கு வந்து ஆஹ்
நான் என்ன சொல்லி வளப்பேண்ணா ஏன்ப்பா இப் இப்போ எங்க காலத்துல கட்டத்துக்கு நம் இப்ப நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு தண்ணி வீட்டுக்கு வந்தா வந்து உட்காரறபோது கை கூடக்காந்து இடல தான் கழுவுவாங்க நம்மளோட தாத்தா பாட்டிங்கள்லாம் ஆம்ளைங்க ஒரு வேலை செய்ய மாட்டாங்க இப்போ அப்படி கிடையாது இப்போ ஆண்களும் பெண்களும் சமம் அப்படின்னா ஈக்குவலா வீட்டு வேலைகளையும் பங்கு எடுத்துக்கணும் இப்போ பெண்கள் எல்லாருமே வேலைக்கு போறாங்க இப்ப இவங்க கல்யாணம் பண்ணிக்க இருக்கிற ஜென்ரேஷனுக்குமே கட்டிக்கு போற பொண்ணு வேலைக்கு போற பொண்ணா தான கேட்பாங்க அப்ப நீ வேலைக்கு போற பொண்ணு கேட்கும்போது நீ வீட்டு வேலையிலும் பாதி நீ செய்ய கத்துக்கணும் அப்பதான் அவ்வளும் வேலைக்கு போற பொண்ணு கிடைக்க இல்லன்னா உனக்கு படிக்காத பொண்ணு தான் கிடைக்கும் அந்த பொண்ணு கட்டிக்கிட்டுந்த சொல்லு வீட்டு வேலை செய்யாத அவ வீட்டல உக்காந்து எல்லாம் வேலையையும் செஞ்சு போ செய்வாங்க
ம் அப்ப வேலைக்கு போவாத பொண்ண கட்டிக்கிறதுன்னா ஓகே ஆனா இது மாரி பேசணுங்க நெஜமாதான் ஆம்பள பாத் தவ ஆம்பள பசங்க பெத்த பொ அம்மாங்க வந்து நெஜமாவே ஒரு பொம்பள வாழ்க்க கெடக்கூடா ஒரு பொட்ட பசங்க வாழ்க்க கெடக்க நம்ப சொல்லணும் இத நீ ஒழுங்கா செஞ்சிக்கிறதா இருந்தா கல்யாணம் பண்ணிக்க இல்லன்னா வீட்ல நா பாக்கற பொண்ண வீட்டோடக்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோ
நா நா அப்டித்தாங்க பேசுன என் பையன் கிட்ட நீ பாதி வேலைய நீ செய்ய கத்துக்கனானா இப்ப வேலைக்கு போற பொண்ணு உன்னு கல்யாணம் பண்ணிக்கோ இல்லையா இப்ப என் பையன ஒரு இப்ப பொண்ண லவ் பண்றான்னா நீ அந்த பொண்ண வேலைக்கு போனு போவாலாம் சொல்லிட்டான் அவன் வேலைக்கு போவ நானும் வேலைக்கு போற அப்போ நீயும் அந்த வேலையில பாதி செய்ய க த்துக்கோ என் பையன் வீடு பெருக்குவா வீடு தொடைப்பா எனக்கு தெரிஞ்சி நா அதிகமா வீடு தொடச் சது கெடயாது இப்போ வரைக்கும் என் பையன் தா தொடச்சி குடுத்துட்டுருந்தான் இப்போ ஹாஸ்டலுக்கு போனதுனால என் பொண்ணுக்கு ட்ரைனிங் குடுத்துட் டுருக்கன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பையன் வாசல் தெளிக்கிறது கூட நைட்டு பத்து மணிக்கு மேல போயி யாருக்கும் தெரியாம வாசல்ல தெளிச்சிட் டு வந்துருவா கோலம் மட்டும் போட தெரியாது கலர் அடிப்பான் அது எங்க தெருவுல எல்லாருக்குமே தெளியு ஆம்பள புள்ளய இப்டி வளத்து வச்சிருக்க நீ
நா கூட சம்டைம்ஸ்ல பாக்கறங்க நெஜமாவே நல்ல வளர்புதாங்க அப்டிதாங்க இருக்கணும் ஆம்பள பசங்கல பாத்தா ஆசைய இருக்குங்க
ஒரு சிலர் திட்டுவாங்க எங்க வீட்டுக் காரே திட்டிட்டு தா இருந்தாரு உன்ன மாரியெல்லாம் நா வளக்க மாட்டன் உங்க அம்மா ஒன்ன வளத்தது நீ எந்த வேலையும் செய்ய மாட்டேன்ற நான் என் பையன அப்டி விட மாட் டன் அவன் போயி அவன் பொண்டாட்டிக்கு செய்யிட்டும் தப்பு கெடையாது ஒரு பொண்ணுக்கு செய்யணும் வேலைய அந்த மாரி இருக் புருஷன் வீட்ல எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்க நல்லா பாருங்க நறையா வீட்ல புருஷனும் பொண்டாட்டியும் ஷேர் பண்ணி செய்ற ஒரு வேல செய்ஞ்சிட்டு இருந்தாங்கன்னா அந்த வீட்ல அதிகமா பிரச்சனங்களே வரதில்ல இந்த ஆம்பளைங்க எந்த வேலையும் செய்யாம வீட்ல போயி சாப்பட்டு உக்காதுன்ட்டு வெளிய இருக்கிற வேலைய மட் ப்ப என்னனா நாங்க சம்பாருச்சு குடுக்குறோ அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அவங்க வீட்டுல அடிக்கடி ஒரு மனஸ்தாபமு சண்டையு இருந்துட்டேதா இருக்கு எனக்கு இப்ப கூட எங்க வீட்டுகார் எந்த வேலையு செய்யலந்தாலு மனசுல ஒரு ஏக்கோ இருக்கு அப்ப ஏதாவது ஒரு வேல செய்ய எல்லாரு செய்யும்போது எனக்கு கொஞ்ச ஆசையா இருக்கு நீயு ஏதாவது ஒரு வேலைய எடுத்து செய்யணு அட்லீஸ்ட் சப்பாத்தி சுடும்போது வந்து தேய்க்கணு அதில எந்த வேலையு செய்யாத ஒருத்தரையே நா மாதி கொண்டு வந்து இப்போ நா சப்பாத்தி தேய்ச்சா அவர் சுட்றாரு எனக்கு அவ நா அவருக்கு நா தோச சுட்டு போட்டா அடுத்து எனக்கு நாலு தோச நீயு எனக்கு பாப்பாவுக்கு சுட்டு போடு
ஓகேங்க ஓகேங்க நஜமாதாங்க இல்லங்க இந்த விஷயத்துல எங்க வீட்டுக்கார ஓகே தா சம்டைம்ஸ் நா ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்குற குடு நா தேய்ச்சு குடுக்குறேனுவாரு குடு இது பண்ணி தரேனு வாரு இரு எதனா வரு ஸ்நாக்ஸ் செஞ்சன கூட ஒக்காந்து செய்வாரு இ தா இது ஆ ஆ ஆ
இந்த விஷயத்த பசங்கக ட்ட சொல்லுங்க
இல்லங்க சொல்லிலா வளத்து இ்ல்லங்க நானு சொல்லியு வளத்துட்டே திட்டி பாத்துட்டே எல்லாமே பண்ட்டேங்க அவங்க வந்து அடித்தளம் மே வந்து அந்ந ஆணாதிக்கோ நாங்க தா ஆம்பளைங்க இப்படித்தா இருக்கணு பொம்பளைங்கலா இப்படித்தா இருக்கணு க்கனுன்ற மாரி வளத்துட்டாங்க அவங்கள வளர்த்துட்டாங்க வளந்துட்டாங்க அவங்களு சோ இது நா இதுக் இதுக்கு மேல நா என்ன சொன்னாலு அவுங்க தலையில ஏற போறது கெடையாது நாலா ரொம்ப மன வேதனையில இருக்கறேங்க நெஜமாவே இப்டி ஆயிட்டாங்களே பசங்க இப்டி இருக்கிறானுங்களே ஏ பேச்சுக்கு ஒரு துளி கூட மதிப்ப இல்லங்க அவுங்க என்ன பேசுனாங்கனா அத நா கேட்டுட்டு போனு
உங்களுக்கு இப்போ ஒடம்பு முடியில தலவலினா உங்க பையே வந்து தலையில்ல தைலம் தேய்
ஆஹா இல்லங்க அதெல்லா இல்லங்க இல்லங்க ஹஸ்பண்டே என்னைக்குனா ஒரு நாள் தாங்க நானா கெஞ்சுனா தாங்க
எ பொண்ணு செய்ய மாட்டா எ பொண்ணு செய்ய மாட்டா எத்தன மொற எப்ப சொன்னாலு சொ செய்ய மாட்டா ஆனா எ பைய்யகிட்ட சொன்னேன்னா தலையில தைய்லோ நல்லா தடுவி தலய அமுத்தி விட்டுட்டு எனக்கு கால் ஒரு அரை மணி நேரமாவது கால் அமுத் டி விட்டுட்டு போவாங்க இப்போ கூடோ எப்ப சொன்னாலு
ம் ம் ம்
வலிக்குதா சேரிம்மா
ரொம்ப ரேர்ங்க நானு காலு எனக்கே சுகர் இருக்கறதுக்கு அதுக்கு அந்த பாதோ வலில்லா இருக்கு க்குங்க நெறைய வழி இருக் க்கு கால்ல நெஜமா ஊர்ல்லா த் ரொம்ப வழினா தூக்கோ வராது அது சும்மா கொஞ்சோ புடிச்சிவுட்டா கொஞ்சோ தூக்கோ வந்துரு அந்த மாரி பிரச் பேச்சுல ரொம்ப எனக்குன என்னை அறியாம அள வந்துரு எனக்கு ரொம்போ கஷ்டோ ஆயிடு என்னடா இது இப்பிடி இருக் ஏ என்னால முடிலியேன்ற மாரி அப்போ கோட நீ என்ன கோட அழுங்க கால்லா வலிக்கதா செய்யு அப்பிடித்தா இருக்கு இல்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கனு ம் ஏ நீங்களே நாளா மாட்டின்னு முழச்சுன்னுக்கேறங்க நா அப்பிடி இரு
பசங்க கிட்ட சொல்லணுங்க கொஞ்சோ நீங்க அத பழக்கி விடுங்க தப்பில்லிங்க சேரிங்க சேரிங்க நன்றிங்க நா மீண்டும் அழை அடுத்த இணைப்புல வரங்க
ஆ சேரிங்க